ஆ சொல்லு நண்பா
ஆ என்னா பண்றீங்க சாப்பீங்களா
ஆ சாப்டணு நண்பா ஆ என்ன செய்யறது செஞ்சுட்ருக்கே நண்பா
ஓ நீங்க தா செய்வீங்களா
ஆமா ஆமா நண்பா
ம் நானு சாப்பிலா நண்பா வீடு வீட்ல ஆ கெளம்பி வந்து ஊருக்கு போயிட்டாங்க கல்யாணத்துக்கு
அ ஆ
கால்ல அடி பெடி
ஆ ஆ
கைகல காசு குத்துருப் வந்துருவன்ட்டு போனாங்க வரல பசி எடுக்குது பசிக்குது காசு இல்ல காசு இருந்தாலு என்னால இறங்கி போ முடியாது இப்பத்திக்கி கீழ வீட்ல ஏதா ஸ் சமைக்கவு தெரியாது அதா நீ சமையக்க தெரியுன்ற என்னா இருக்கு முட்ட இருக் ரைஸ் இருக்குது ரைஸ் சோதா டருக்கு நண்பா
ஆ வேணா தக்காளி தொக்கு இந்த முட்ட தொக்கு வேணா எனக்கு செய்ய தெரியு அது வேணா சொல்றே நீங்க வேணா அ அத ட்ரை பண்ணி ஆமா ஆமா
ஆஹ்
அது ஒண்ணுல்ல நண்பா பஸ்ட்டு எண்ண ஊத்திக்கோங்க இந்த பிரியாணி ஆமா ஆஹ் ஏதா நல்லெண் என்ன இல்லன்னா சாத அந்த சமையல்கு யூஸ் பண்ற எண்ண போட்டுட்டு இந்த பிரியாணி இலல்ல இருக்குல அப்ப பிரியாணி எலையும் ஆ லவ்வங்கம் சொல்லுவாங்க அது ரெண்டும் போட்டீங்கன்னா செம்மையா இருக்குன்னு இந்த பிரியாணி ஃப்ளேவர் லைட்டா அந்த ஒரு மசாலா டேஸ்ட் வரும் நீங்க அது இந்த ஸ் இல்ல இல்ல நீங்க தனியா இந்த இதுலயே செய்யறதுதா நா தொக்கு மாரி செய்றே ஆமாமா அது வந்து இதுல எண்ண ஊத்திட்டு இது ரெண்டும் போட்டுட்டு கொஞ்சம் அப்டே இதுவானதுக் அப்றோ வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க அந்த சாரி தாலிக்க அஹ் நீங்க அத நீட் நீட்டா அத நீட் நீட்டா அரிங்க அது நல்லா இருக்கும் நீட் நீட்டா அரிச்சீங்கனா பிரியாணி ஆஹ் தெரியுமா பிரியாணி கரைக்கற கட் பண்றது நிலா ஷேப் அஹ் அஹ் அந்த மாரிதா நண்பா அந்த மாரி கட் பண்ணிட்டு நல்லா போட்டு வதக்கிக்கோங்க வதக்கிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டா ஆட் பண்ணிக்கோங் வீட் க்கிளாரசிங்கா இன்னும் நல்லா இருக்கும் கடைல வாங்க இப்போ கடைல வாங்கறதுலாம் ஒரு மாரி ஸ்மெல்லு வருதே
ஆமா ஆமா ஆமா அது ஒரு மாரி இருக்கு அது அந்த வீட்டுல பண்றதான நம்பிக்க அதுவே பண்ணிக்கலாம்
ஒரு மாரி மருந்து வாட அடிக்குது உம் உம் அது போட்டுட்டு நீங்க கொஞ்சம் வதக்குனீங்கன்னா அந்த ஸ்மெல்லு போவு அந்த ஒரு மாரி நார்மல் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கது ஸ்மெல்லா அப்டியே தெரியும் உம் கொஞ்சொ உத்து கவனிச்சீங்கன்னா அது போனதுக்கப்ப அப்பறொ கொஞ்சொ அ பச்ச மொளகா வந்து சின்னச் சின்ன இதுவா போட்றாதீங்க அ இந்த கீறி விடுவாங்க ப தெரியுமா அது செய்டா
நடுல ஒரே ஒரு கோடு போட்டு பொளப்பாங்களே வாய் மேரி ஆ ஆ ஆ
சைடு பண்ணிக்கோங்க நாலா நாலா பிரிச்சிட்டீங்கன்னா கொஞ்சொ இது நல்லா மஷிஞ் இதுவாய்டு அந்த மசிஞ்சிரு அது போட்டுட்டு ஆமா ஆமா அது நீங்க இப்போ ஒரு ஆளு கு கொஞ்சொ செய்ய போறீங்கன்னா நீங்க ஒரு ரெண்டு போட்டுக்கோங் காரம் பொறுத்துதா நீங்க நல்லா காரொ சாப்டுவீங்க ன்னா ஒரு ரெண்டு மூணு போட்டுக்கோங்க அப்டி இல்லன்னா வந் து ஒரு காரொ கம்மிதா ஒண்ணு ஒண்ணு போட்டுக்கோங்க
ம் இல்ல ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு ஓகே ஆ
ம் அதுக்கப்பறோ வந்து அதா அதெல்லா நல்லா வதங்கம் போது கொஞ்சொ தக்காளி போட்ருங்க தக்காளி வந்து கொஞ் சொ தக்காளி வந்து நீங்க ஒரு மூணு வெங்காயம் போறீங்கன்னா ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க இல்ல ரெண்டு வெங்காயம் போறீ ஆமா ஆமாம்ப்பா ஆ அது வெங்காயொ கொஞ்சொ அதிகமா இருந்தாதா டேஸ்ட் நல்லாருக்கு அப்பைமே எல்லா இனிமே வந்து வெங்காயந்தா அதிகமா போடுவாங்க அந்த டேஸ்ட்டு ஒரு நல்லா இருக்கு ம் ம் நீங்க இப்ப வந்து தக்காளி நல்லா வந்து சின்ன சின்னதா கூட கட் பண்ணிக்கோங்க அது கட் பண் டீங்கன்னா உங்களுக்கு வேகற்த்துக்கு இதுவா இருக்கு ஏன்னா அந்த வதங்குதுல வதங்க போது பெருசு பெரு சா இருந்துச்சின்னு போது வதங்கறது கஷ்டமா இருக் அதலா நீங்க சின்ன சின்னதா போட்டுக்கிட்டீங்னா நல்லா இதுவாயிடூ அதே மாரி நீங்க அந்த வெங்காயம் போறீங்ளா ஸ்டாட்டிங்ல அந்த வெங்காயோ போடும்போத் ம் அந்த வெங்காயத்தோட வந்து கொஞ்ச உப்பு போட்டீங்னா சீக்கிரமா வ
ம் ஓ இப்டிலாருக்குதா இதல்லா எங்கம்மா எனக்கு சொல்லியே தர்ல நீ எப் நீ எப்டி வந்துபா கத்துக்கி இதல்லா
இதல்லா வந்து இங்க இந்த யூடியூப்ல அப்றோ எங்கம்மா அதல்லா சொல்லி குடு து கத்துக்கின அதல்லா
சூப்பர் சூப்பர் ஒரு ஹோட்டல் வந்து ஸ்டாட் பண்ற சீக்கிரோ
ஆ ஆரம்பி ஆரம்பிக்லா பா இதல்லா இதுல்லா கூட இது கூட வீடியோலா போடலாமான்ருக்கேம்பா இணையதளத்துல ஆமா ஆமாங் பா அதுக்கப்றோ வந்து இன்னூ நம் அந்த தக்காளி போட்டுப்போ அப்ற் இந்த மொளகாத்தூள் மொளகாத்தூள் வந்து கொஞ்சோ ஒரு ஆ மூரே மு மூணு தக்காளி சேரி மூணு வெங்காயோ ரெண்டுப் தக்காளி அதுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய டீஸ்பூன்னா ஒர் ரெண்டு போட்டுக்கணூங்பா
எது மொளகாப் மொளகாப்
அதுக்கப்றோ வந்து உப்பு வந்து எவ்ளோன் பாத்து போட்டுக்கோ ஏனா உப்பு அதிகமாயிடுச்சுனா தா சாப்டவே முடியாது சுத்தமா அதே மாரி இன்னொரு மு க்கியமான விஷ்யோ என்னனா து இஞ்சி பூண்டு த பச்ச மொளகால்லா நல்லா வதங்குனதுக்கப்றோ எல்லாத்தையூ செய்ய ஆரம்பி இந்த மஸ் சாலா பொடி ஆனா நீ ஒன்ஸ் தண்ணி ஊத்திட்டனா அதுக்கப்றோ அதோட அந்தக் டேஸ்ட் அப்டியே பச்சையாருக்கூ அது பச்சையா சாப்டா ஒரு மா நல்லாவே இருக்காது நா நெறைய வாட்டி இந்த மாரி ஆரம்பத் துல செஞ்சு ஆமா ஆமா அத செஞ்சு ஒரு மாரி சா ப்டியே முடியாம போயிடூ அதனால வந்து ஆ ஹ தவிர்த்துகோங்க அதுக்கப்புற என்ன போட்டோ கடைசி யா மொளகாத்தூளா ஆ உப்பு அதுக்கப்புற வந்து கொஞ்ச மஞ்சத்தூள் போடுறிங்கனா போட்டுக்கோங்க ஏனா வந்து மஞ்சத்தூள் வேணா அது கலர் மாறுனாலு மாறிடு ஏனா முட்டை போடுறோல அதனால ஆ நீங்க போடறிங்கனா போட்டு உங்க பிரச்சனை இல்ல அதுக்கப்புற வந்து கொஞ்ச கரம் மசா லா இருந்தா போட்டுகோங்க கரம் மசாலாதா டேஸ்ட்டு வந்து மாறு நீங்க மொளகா தூள்ல மட் டு போட்டோனமு காரந்தா வரு நீங் கர மசாலா கொஞ்சு போட்டீங்னா நல்ல ஒரு ஃபிளேவர் வரு
ம்ம்
இந்த சின்ன டீ ஸ்பூன்ல அதுல அத்துல போட்டுக்கோங்க இதுல்லா போட் டிட்டு நல்லா கொஞ் தண்ணி ஊத்திருங்க நல்லா தண்ணி ஊத்திட்டு தண்ணி நர் திராதீங்க ஒரு ஒரு ரெண்டு டம்ளர் ஊத்திக்கோங்க ரெண்டு டம்ளர் ஊத்திட்டு ஆம்மா ஆம்மா ஒரு ரெண்டு டம்ளர் ஊத் தீட்டு அதுக்கப்புறொ தே கொஞ்சு கொதிக்கிற மாரி இருக்குல்ல அந்த மாரி டைம்ல நீங்க வந்து ரெண்டு விதமா முட்டயே போட்டுக்கலா ஒன்னு என்னென்னா சில பேர் வந்து இந்த இதுதா புடிக்கு அதுக் பேர் என்னாது இந்த ஆம்லேட் சாரி சாரி ஆ ஆம்லேட்தா சில பேருக்கு பிடிக்கு சில பேர் வந்து அந்த அவிச்ச முட்டைதா சாப்பிடுவாங்க ஆ அப்பிடி போட்டிங்கனா அது எப்படி வருன் தெரில இப்ப நீங்க ஆம்லேட் மாரி புடிக்குன்னா நீங்க அப்டியே அந்த தண்ணி கொதிக்குதுல கொதிக்கிற தண்ணில தா அந்த மு டி நீங்க அப்டே ஒடச்சு ஊத்திட்டீங்கன்னா அது அப்டியே வெந்துரு உங்களுக்கு அது வேக வேக அப்புறோ தண்ணி கம்மியாகும்போது நீங்க கெளறி விடுங்க அது ஊத்திட்டு நீங்க களரி கிளரி பாத்திங்கன்னா மொத்தமா அது ஒரு மாரி பொடிமாஸ் மாரி ஒட்டிக்கு அதனால அப்டி பண்றாதீங்க இப்போ வேக வைக்கிறீங்கன்னு போது அவளதா அது சும்மா கட் பண்ணிட்டு கொஞ்ச நல்லா சுண்டம் போது இதை போட்டு ரெண்டு கெலரு கெலரி கொஞ்சோ அப்டியே வெச்சிருங்க கடைசியில இந்த கொத்தமல்லி போடுங்களேம்ப்பா மறக்காம
கொத்தமல்லி ஆமா
ஆமா ஆமா போட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டு அந்த பிளேவரும் நல்லா வரு நட்பா
உம் ஆஹ் அவ்ளோதா உம்
ஆஹ் அவ்ளோ தா அது நீங்க போட்டுட்டு கொதிக்க வச்சு எறக்கிட்டீங்கன்னா நீங்க சாதத்துக்கு போட்டு சாப்பிட ட்டுக்கனாக்கா சாதம் எப்டி வடிக்கணுமா அது ஒண்ணும் இல்லப்பா நீங்க வந்து இப்போ குரூப்பா ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத் ன்னிங்கன்னா அது வேகு இன்னிக்கு வந்து நீங்க ஒரு குண்டா எடுத் த்துட்டு நீங்க அதுல ஒரு நீங்க ஒரு ஆளுக்கு வந்து இப்போ ஒரு பாதியே போதுமானது இப்போ கால் கால் கிலோ நம்ப அரிசி சி வாங்கணும்னா அதுல வந்து பாத் தா வந்து நம யூஸ் பண்ணுவோ ஒரு கால் கிலோ வாங்கணும் போது து ரெண்டு பேர் சாப்பிடலாம் சாப்பாடு தாராளமா அப்படினும் போது நீங்க அந்த அளவு எடுக்குறதுல வந்து பாதி எடுத்துக்கோங்க பாதி எடுத்துட்டு நீங்க ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க நல்லா அதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் கண்டிக்கோங்க ஏனா அதுல நெறயா இந்த அழுக்கு ம் ஆமா ஆமா அதுக்கப்புறம் இந்த நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஏனா அது அங்கங்கே வருதுல தூசி அதெல்லா இருக்கு அதனா நா நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊ த்தி குடிக்கிற தண்ணிதா ஊத்தணும் நண்பா கழுவும்போது து இந்த டேப் தண்ணி புடிச்சுக்கோங்க
ஆஹ் ஓகே ஓகே
அது குடிக்கும்போது இந்த கேன் தண்ணி இல்லனா போர் தண்ணி எதாவது ஒண்ணு இந்த குடிக்கிற மாரியான தண்ணிய யூஸ் பண்ணிக்கோங்க ம் யூஸ் பண்ணிட்டு நீங்க ஒண்ணுல்ல அப்பறோ அத தூ க்கி ஸ்டோவ்ல வெச்சிங்கன்னா அது பாத்து கொதிக்கு கொதிச்சுட்டு நீங்க கழுவி அது ஒண்ணுமில்ல நண்பா இப்ப நீங்க அரிசியா போடும்போது நல்லா முழுசா இருக்கு நீ சில பேர் வந்து ஆ இந்த பாதி ங்கே சாப்பிடுவாங்க ஏக் அரிசி வந்து இந்த உடையமா இரு பண்ணிபாங்க லைக் வர வர இருக்கணூன்ட்டு சில பேர் வந்து இந்த மீடியம் இந்த கொறையவுங் கூடாது இதுவும் ஆக கூடாதுனு சாப்டுவாங்க நல்லா சில பேர் வந்து நல்ல கொலைய வெச்சு சாப்பனு நெனப்பாங்க அப்பதா டேஸ்டா இரு
ஆமா நம்ப நம்ம இந்த முட்ட கொழம்புக்கு எப்படி பண்ணா நல்லா இருக்கும் நண்பா
அது நீங்க கொஞ்சோ அஹ்ஹ நீங்க அந்த மீடியம்ல வச்சு சாப்ட்டாதா நல்லா இருக்கு ஏன்னா நீங்க கொழச்சீங்கன்னா உங்ளுக்கு குழம்பு நெறைய புடிக் அதனால ஒரு மாரி கொழம்பு பத்தாம போக கூட வாய் இத அந்த கொளச்சி சாப் வந்து இந்த ரசத்துக்கு இந்த மாரி லா சாப்பும் நல்லா ருக்கும் இது வந்து கொஞ்சோ பாதியிலே எரைக் இருக்க அது நீங்க ஒண்ணு இல்ல நீங்க எடுத்தீங்கன்னா கொஞ்சோ அமுக்கி பாருங்க நல்லா ரெண்டு மூணு அரசி எடுத்து அது அப்படி அமுங்குதோ அதுக்கு ஏத்த மாரிதா லைக் கொஞ்சொ வர வரன் ருக்கு அது நீங்க அமுக்கி பாத்து நீங்க சூஸ் பண்ணிக்கோ கண்டிப்பா
அவ்வளோதான்ன சிம்ப்ளா தா இருக்கு ஓகே இதுக்கு சைடிஷு முட்டையவே ஓகேவா இல்ல பதார்த்தொ எதாச்சு தேவப்படுமா
அது அப்பளோ எப்டி இருக்கு தெரி இல்ல நல்லாருக்குமான் கேக்றே எனக்கு அப்ளோ பெருசா புடிக்காது நண்பா அதனால சாம்பார் அந்த மார்னா அப்பள புடிக்கு இதுக்கு அப்பலம் எப்டி இரு ஹ எனக் தெர்ல நண்பா
பரவால்ல எல்லாமே தெரியுதே எதாச்சு ஃபுட்ட பத்தி கத்துக்க ஏதாச்சு ஒரு கோர்ஸ் போலால போயிட்டு ஒரு ரெஸ்டாரன்ட் எதனு ஆரம்பிச்சா
அஹ் எங்க நண்பா ரோட்டுக்கு ரெண்டு கட இருக்கு அதுவே யோச் அது ஆரம்பிச்ச ஆ ரோட்ல ரெண்டு கட இருக்கு நம்ம நடந்து போவோம் பக்கத்து பக்கத்துலயே அவ்ளோ கட வச்சிருக்காங்க ஓடாம போயிடுச்சுன்னா அப்றோம் அப்டியே முழுசா போய்டும் ஒரு டைம் வட்டணும்பா இப்போ சின்ன சின்ன வேல பாக்குறோம் பாத்துட்டு கொஞ்சொ சகா சேத்து வச் நம்ம இது பண்ணோ யார்கிட்டி கடன் வாங்கி பண்ணோன்னா அதுகப் அப்புறோ லாபம் வந்துச்சுன்னா ஓகே நஷ்டோ ஆச்சுன்னா நம்ப அதுக்கப் புறோ அதுலருந்துவெளிய வரத்துக்கே ரொம்ப வருஷோ ஆயிடு
கரெக்ட்டுதா ரொம்போ நன்றி பசில இருந்த எனக்கு ஒரு இது‌ குடுத் திங்க
செரி செரி நண்பா ஏதாது இது டவுட் இருந்துதுனா ஃபோன் போடுங்க அதே மாரி பிரியாணி ஆர்டர்லா பண்லான்ட்ருக்க நண்பா நா
பண்றது
ஆமா ஆமா நண்பா இப்ப வேற இந்த பண்டிகைலா வருது அதுக்கெலா ஏத்த மாரி செஞ்சு குடுப்ப அனுப்ச்சிடு
ஆமா ஆமா ஆமா
பா
அது ஏனா சொல்லு